அ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்
ஆ நல்லா இருக்கேப்பா நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர்
ஆ வீட்ல அனைவரும் நலமா
அனைவரும் நல்லா இருக்காங்க சிஸ்டர் அங்க வீட்ல் எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாம் நலம்ப்பா
சூப்பர் சிஸ்டர் அதாவது இப்போ வந்துட்டு ஆ நீங்க வந்துட்டு அ உணவு ஏதாவது சமைக்கிறீங்க இல்லயா அந்த உணவு சமைக்கிறதுல எந்த மாதிரியான உணவுகள் வந்து சிறப்பா செய்வீங்க
உணவுகள்ன்னு பார்த்தோனா நாங்க காலையிலே பார்த்தோனா ஆனா எட்டு மணி எட்டு மணிக்குள்ள நாங்க சாப்ட்ருவோ இன்ன ஒண்ணு என்னன்னா எப்பயு எங்க வீட்ல சத்தான உணவாதா இருக்கு காலையில பார்த்தோன்னா ஒரு நாள் சப்பாத்தி செய்வோ இன்னொ எப்பனா கூழு செய்வோ
ம்
ஆ என்ன கூழு கம்பு
ம்
அப்பற பாத்தன்னா றா இது இன்னொரு கூழ் இருக்குமே கம்பு கூழு கேழ்வரகு கேழ்வரகு ஆனா கம்போட கேழ்வரகோட கம்பு கூழு நல்லாருக்கும்பா அதோட வாசன ம் எனக்கு ரொம்ப புடிக்கு கம்புன்றது
ம் ம்
நல்லா அழகா அதுவு எங்க மாட் எங்க மாடு பால் கறக்குது அதுல பாத்தன்னா தயிரு தயிர் எடுத்து அந்த கம்பு இதுல கலந்து கூழுல வெங்காயோ சின்ன வெங்காயோ கொஞ்சமா மாங்கா கொஞ்ச பச்ச மெளகா இதெல்லா போட்டு கொஞ்சோ தயிர் ஊத்தி கொஞ்சோ இது பண்ணி சாப்ட்டா அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா நல்லாருக்கு ரொம்ப சுவையா இருக்கு அது பாத்தீங்கன்னா என்னோட பைய கூட குடிப்பா மூணு வயசுதா ஆகுது தம்பிக்கு அது பழக்க படுத்திட்டா தம்பியு காலை உணவுன்னு பாத்தா கூழு ஒரு நாள் எடுத்துப்போ ஒரு நாள் பாத்தா இடியாப்போ எடுத்துப்போ இன்னொன்னு பாத்தா சப்பாத்தி ஐட்டோ அந்த மாரி இட்லி இந்த மாரி தாங்க எடுத்துப்போம்ப்பா
செரி இப்ப வந்துட்டு நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா சத்தான பொரு உணவுகள் வந்து நானும் சாப்றே கொழந்தைக்கு தரேன்ட்டு நீங்க இப்ப வந்துட்டு கொழந்தைக்கி வந்து இந்த முருங்கக் கீரைல்லா நல்லது குடுத்து பழக பழக்கப்படுத்திருக்கீங்ளா
கண்டிப்பாப்பா இன்
கீரைல எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குன்றாங்க அது வாரத்துல ஒரு மூணு முறையாவது சாப்டணு சொல்றாங்க டாக்டரு
இன்னைக்கி பாத்தோன்னா இன்னைக்கு கூட முருங்கைக்கீர சாம்பார் தா எ பைய விரும்பி சாப்டுவா இன்னைக்கி கூட முருங்கைக்கீர சாம்பார் தா போட்டு கீரைய
ம் ம்
கீரைய கு டுத்து நல்லா மென்னு சாப்டுனா சாப்டுவா கீரைன்றது விரும் பி சாப்டுவாப்பா
சிஸ்டர் நாங்க உங்ககிட்ட ஒரு டவுட் கேக் ணு ஏனா நீங்க நல்ல சமையல் செய்றீங்க அப்டின்னு சொல்றீங்க நெறைய உணவுகள் முயற்சி செஞ்சிருக்கே நா நல்லா பண்ணுவே அப்டின்றீங்க பாலக்கீர் ர அப்டின்னு தெரியுமா உங்களுக்கு
ஆ பாலக்கீர நல்லா இருக்கும்ப்பா
வீட்ல அது வந்து அம்மா அ வயல்ல போட்டிருக்காங்ளா அது மாதிரி
அது வந்து பாத்தோனா பாலகீர்ன்றது நாங்கலா சின்ன வயசுல இருக்கிற அப்ப அம்மா கரும்பு கொள்ளையில பறிச்சுட்டு வருவாங்க அந்த பாலக்கீர அந்த வரப்பு ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கீர நெறையாருக்கு படர்ந்து இருக்கு கொடி மாரி போயிருக்கு அந்த கரும்பு ஓரமா பறிச்சுட்டு வந்து பாலக்கீரன்றது நல்ல சுவையா இருக்கும்ப்பா அத
இல்ல சிஸ்டர் அந்த கீர வந்து என் யூடியூப்ல பாத்தே அதோட அதோட எலை வந்துட்டு வித்தியாசமா இருக்கு சிஸ்டர் அது உண்மயிலேயே பாலகீரன்றது நம்ம கிராமத்துல கிடைக்கிற கீர தானா இல்லன்னா யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லா பாத்தீங்கன்னா அந்த பாலக்கீரன்றது அவ்ளோ ஃபேமஸா இருக்கு
அதாப்பா பாலக்கீரன்றது எங்க அம்மா அந்த மாரி தா கீர வந்து அந்த பாலக்கீரன்றது நீட் நீட்டா ஓலையா இருக்கு பாருங்க அதுதானே சொல்றீங்க
அது வேரு அத பாலக்கீரன்னு தெரியு சிஸ்டர் நல்லா பாக்குறது தண்டு கீர எல மாரி இருக்கு சிஸ்டர்
அப்டிங்ளா
உம்
பாலக்கீரையிலே வித்தியாச மூணு வகையான வித்தியாசோமாரி இருக்குப்பா நா சொல்றது பாழக்கீர நல்லா கொஞ் கொஞ்சோ நீட்டா இருக்கு அந்த ஷேப்பு பெருசா தண்டுக்கீர மாரி இருக்காது அதோட சைஸ் பாத்தோம்னா நல்லா நீட்டா ஒல்லியா அப்டி இருக்கு அது வந்து பாத்தோன்னா கொடி மாரி இந்த கரும்பு ஓரோ அந்த மாரில்லா நிறையா படந்திருக்கு அது கொடியா போயிருக்கு அத எடுத்துட்டு வந்து சாம்பார் வச்சு சாப்ட்ருக்கோ நாங்க அத அது வதக்கி நாங்க சாப்ட்ருக்கோ அந்த மாரிலா சாப்ட் க்கோ பாலக்கீரன்றது
சேரி சிஸ்டர் ஓகே நா வந்து வந்து என்ன நினைக்கிறேன்னா சிஸ்டர் இந்த பாலக்கீரையில வந்து பக்கோடா பண்றாங்க பாழக்கீரைல எக்கச்சக்கமான சத்து இருக்கா சிஸ்டர் பு்ரோட்டீன் ஹை பு்ரோட்டீன் இருக்கா அது நீங்க முட்ட சாப்பிடுறே முட்ட சாப்பிடுற மாரி முட்ட சாப்பிடுறீங்கள வீட்டுல அது டெய்லி ரெண்டு முட் எடுத்துக்கணும்ன்றாங்க டாக்டருங்க அப்டி எதாவ்து முட் சாப்ட முடியலனாலு இந்த பாழக்கீர சாப்டுங்க அப்டின்றாங்க அதுக்குதா நா வந்துட்டு கேக்குறே இந்த பாலக்கீர வந்துட்டு கிடைக்குமா அப்படின்ட்டு
ஓ அப்டிங்களா அதா அதா பாலக்கீரன்றது அதுதா நாங்க சின்ன பிள்ளையில சாப்ட்ருக்கோ அம்மா பறிச்சுட்டு வந்து இதுதா பாலகீரமா அப்டின்னு சொல்லி சமச்சுலா குடுத்துருக்காங்க நாங்க சாப்ட்டுருக்கோ நீங்க சொல்ற கீழ இப்ப நா எதாது தப்பா சொல்றேன்னானு தெரில
எனக்கு தெரில சிஸ்டர் அதா நா உங்க்கிட்ட கேக்றே ஏன்னா பாலக்கீரையோட வித வந்து ஃப்ரெண்டு சொன்னா அவங்க வீட்டுல வந்துட்டு அவெ நிறைய செடியெல்லா வச்சிருக்காங்க சிஸ்டர் அவங்க வீட்டு தோட்ட ல்ல தோட்டோ அது மொட்ட மாடில அதுல வந்து அவங்க சொன்னா இல்லடா பாலை கீர வந்துட்டு வெத வாங்கியிருக்கானா ஃப்ளிப்கார்ட்ல போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கானா அது அவங்களோட வீட்டுல அடிக்கடி செய்வாங்களா அவெ தா சொன்னா ஆஹ் பாலக்கீர அவெ அடிக்கடி அதுதா சொல்லுவா எங்க வீட்டுல இது பண்ணியிருக்காங்க பாலக்கீர சோ அது அதுதா ஞாபகோ வருது எனக்கு அந்த கீர நாச சாப்ட்டுருக்கேனா வாழ்நாள்ள ஒரு முறையாது ஏன்னா அதை டாக்டர்ங்களே ரெக்கமெண்ட் பண்றாங்க சிஸ்டர்
அப்டிங்ளா ஆனா எங்களோட அம்மா பாத்தீங்கன்னா ஆமா ஆமா
ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பால கீரய ஆக்சுவலி என்னா சொல்றாங்கன்னா உங்களோட பியூட்டிக்கு காரணோ என்னனு கேக்குறாங்க ஆங்கரு அதுக்கு சொல்றாங்க நா ஏர்லி மார்னிங் வந்துட்டு ஃபிரஷ் ஜூஸ் குடிப்பே ஸ்பினாக் ஜூஸ் குடிக்கே அப்டின்னாங்க என்ன ஸ்பினாஷனு கேட்டதுக்கு அப்புற அப்றம் தா இந்தந்த மாதிரி பால போட்டு நா வந்து ஜூஸ் போட்டு குடிப்பே அப்டின்ருக்காங்க சோ பாலக்கீர அவங்க சொன்னதுலந்து அப்டியே டிரரெ்யிடுச்சா என்னனு தெரில ஆன அது ரொம்ப வருஷமா ட்ரெண்டா இரு
க்கண்டா எப்டினா நா இல்ல நா காலேலயே என் அம்மாட்ட கேக்கறேன் அந்த கீரயாமா நா கேக்கறேன் கேட்டாங்கன்னா நீங்க
கண்டிப்பா சிஸ்டர் ஏன்னா அந்த கீர கெடச்சதுன்னா அத நீங்களும் தோட்டத்துல வெளவைங்க வெளவிச்சு அத வந்து சாப்டுங்க மறக்காம அப்பா அம்மா எல்லாருக்குமே குடுங்க கொழந்தைங்களளுக்கு குடுங்க
ம் ஓகே ஓகேப்பா நா காலேல அம்மாட்ட பர்ஸ்ட் எடுத்த
அந்த மாரி நறைய இருக்கு சிஸ்டர் உங்ககிட்ட நா அந்த கீரய பத்தி சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா ஆ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நனைக்கறேன்
இல்லப்பா நா காலைல கேக்கற அம்மாட்ட கேட்டுட்டு அது என்னான்னு பாத்துட்டு அப்டி இதுதான் அப்டின்னு சொ சொன்னாங்கன்னா நாங்க அத சமைக்க எடுத்து வந்து வீட்டுத்லயே வீட்டு தோட்டத்துலயே பாத்து நா சமைக்க பாக்குறோன்ப்பா
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் நல்லா சாப்பிடுங்க அதுக்கு பாலக்கீரை அதுக்கப்றம் பாலகீரப்ப பக்கோடாலாம் பண்றாங்களா சிஸ்டர் நீங்க என் நீங்க பக்கோடாலாம் என்ன பண்ண பண்ணுவீங்களா என்ன பக்கோடா நல்லா பண்ணுவீங்க
அதல்லாம் பக்கோடாலாம் பண்ண தெரியாதுப்பா
ஓகே சிஸ்டர்
உம் சரிப்பா
அ சிஸ்டர் உங்ககிட்ட அடுத்த கொஸ்ட டின் கேக்கணு சிஸ்டர் ரொம்ப நேரம் வந்துட்டு ஆ மறந்தே போயிட்டோன் அத கேக்கறதுக்கு அ எலந்த வடன்னு சொல்லி விபாங்க பாாரத்தீங்களா கடைல சாப்ட்டுருக்கீங்களா
உம் ஹலோ கேகுதாப்பா உங்களுக்கு
சொல்லுங்க சிஸ்டர் இல்ல சிஸ்டர் அது வந்து கடைல நாங்க வந்து அந்த பேப்பரோட வாயில போட்டு சாப்டுவோ சிஸ்டர்
ஆமாப்பா அது எழந்த பழம் ஆமா இழந்த ஜூஸ்பாங்க அத அது இந்த ஜோக்கர் ஆ அ இந்த ஜோக்கர் முட்டாளி நாங்கல்லாம் அப்பல்லாம் பாத்தோனா இதுதா வாங்கி சாப்பறது பேப்பரோட நாங்க மென்னு சாப்ட்டு துப்பறது அந்த மாரி ஜோக் குக்கர் முட்டாளி அப்றம் இந்த கமரு கட் டு இந்த ஒரு மாறி இப்டி வச்சு கயிறு வச்சு சுத்துவாங்க பாருங்க
ஆ ஆமா சிஸ்டர் சக்கரமுட்டாயி
சக்கர முட்ட ஆ அதல்லாம் பாத்தீங்கன்னா அதல்லாம் அப்போ வாங்கி சாப்பறது அதெலாம் இப்போ கெடைக்க மாட்டேங்குது
சிஸ்டர் இன்னொன்ன தெரியுமா உங்களுக்கு காசு முட்டாயினு ஒண்ணு விப்பாங்க பாருங்க அது உள்ள காசு வச்சுருப்பாங்க
ஆ நாங்க சாப்ட்ருக்கோபா அதுதா வாங்கி வாங்கறது பாத்தோனா அம்பது பைசா இருக் ஒரு ரூபா இருக்கும் ரெண்ட்ரூபா இரு கோ ஓ அதெல்லா நாங்க வாங்கி சாப்ட்டுருக்கோ அதுதா வாங்குறதே செரி அதுல காசு கெடைக்கோ அப்டீன்ட்டு நாங்க அததா வாங்குறதே அத பாத்தா கடிக்கவே முடியாது நம்ம கடிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கோ அத தா வாங்கி நாங்க சாப்
இந்த கம்ருக்கு கமுரு கட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க அதெல்லா கடிக்கவே முடியாது
ஆமா கமருக்கட்டு இங்கேயிருந்து நம்ம பாத்தோனா அஞ்சு கிலோமீட்டர் வரிக்குமே அத சாப் ட்டு போயிட்டு நடந்து போயிட்டே நடந்து வரலா அந்த மாரி இருக் அப்போ வந்து கமுறுக்கட்டு கரையாது அப்போ உள்ள பொருள்ல்லா கொஞ்சோ சத்தா இருந்தது இப்ப உள்ளதுல்லா பாத் தீங்கன்னா எதுமே இல்ல அப்ப பாத்தீங்ன்னா அந்த குறுக்குரே ஐட்டோ இந்த மேகி இந்த ஜூஸ் பத்துருபா ஜூஸ் இருக்கு பாருங்க செவனப்பு இந்த மாரி இதுல்லா கொழந்தைகளுக்கு பாத்தா ஒடம்பு ரொம்ப கெடுதல்தா உண்டாக்குது
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த அதுவே நீங்க சொ சொன்ன பொருளே பரவால்ல போல ரொம்ப நல்லது போல இந்த சாக்லேட்டு இந்த இதெல்லா சொன்னீங்கல கமரக்கட்டு நல்ல உணவுகளா சாப்ட்ருக்கீங்க நீங்க சி இப்பதா வருங்காலத்துல இருக்குற கொழந்தைகள்தா பாவோ எல்லாரோ ஜங்க் ஃபுட் சாப்ட்டுட்ருக்காங்க
ஆமா ஆமா கண்டிப்பாப்பா அது அந்த குர்க்கரேன்றது பாக்கெட் ஐட்டம் ஃபுல்லா வந்து ஒடம்புக்கு கெடுதலதா விளைவி க்குது ஆனா அததா வாங்கி கொழந்தைங்கள்லேந்து பெரியவங்க வெரீக்கோ அததா சாப்புட்றாங்க ஓகேப்பா நம்ம அடுத்த காலர்ல பாப்போம்ப்பா ஓகேப்பா நன்றிப்பா
நன்றீங்க